இப்ப எப்டி இருக்கீங்கோ
ஆ நல்லா இருக் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தம்பி
ம் என்னங்க்கா சமையல் ஆயிர்ச்சா
சமையல்லா ஆகல தம்பி இப்பதா ஒரு டீ குடிச்சே அதனால இன்னு சமைக்க ஆரம்பிக்கல ஆமா வேணுங்கும் போது குடிச்சிக்க வேண்டியதுதா எப்பெப்லா தோணுதோ குடிக்க வேண்டியதுதா
சாப்ட்ற டைம்ல குடிக்கிறதுனால கணக்கு இல்லைங்களா
டீ பிடிக்கு சோ கொஞ்சோ ஒர்க் இருந்ததுனால அப்பப்ப டீ குடிச்சிக்கிறது தா
டீ தா ஃபேமிலியே ஃபுல்லா டீ லவ்வர்சா
ஃபேமிலியே டீ ல போல
ம்
பசங்க குடிக்க மாட்டாங்க நா குடிச்ட்டே ஏ டீ குடிக்க கூடாதா நீங்க இவ்ளோ ஷாக் சரிங்க
டீ அவ்ளவு குடிக்க கூடாது எப்பனா ஒரு டைம்
ம் ம் எ டீ புடிக்காதா உங்களுக்கு
டீ நா ஜாஸ்தியா குடிப்ப கா நா ஒரு நாள் நைட்ஃபுல்லா உக்காந்து ஒரு ஜக்கு ரேப்ப குடிச்சுனுக்ற
ஆ அப்புறோ இப்போ நீங்க ஷாக் ஆறீங்க நா டீ குடிச்சா
சில பேரு சொன்னாங்க சேரி குடிக்க வேணானு உட்ட
சொன்னாங்க சொல்லுங்க நானு நல்லதுன்னு தெரிஞ்சா நானு விட்ற
டீ குடிக்கறனால நம்மளுக்கு தூக்கோ அதிகமாக ஸ்பாயில் ஆகு
அ ஓகே கரெக்ட் சுறுசுறுப்பா இருக்கணுனா டீ குடிக்கலா கரெக்ட் தா
அப்புறோ நம்மள ரொம்ப லேஸியா ஃபீல் பண்ண வெக்கு
லே இப்ப நம்ம சுறுசுறுப்பு ஆகணுனா தான நம்ம டீ குடிப்போ
எனக்கு அந்த மாரி எனக்கு அந்த டீ குடுச்சாலே நெஞ்சு மேல உக்காந்துரு
ஓகே சம்டைம்ஸ் நானு அத ஃபீல் பண்ணிருக்க
எப்பயுமே அதே மாரி இருக்கு சேரி அதனால டீ அவாய்ட் பண்ட மத்தபடி காஃபி எனித்திங் ஆனா எப்பனா ஒரு டைம் டீ குடிப்ப
ம் ம் புரிது
லியே இல்ல
ஆ
காஃபி கடைக்கலனா
ஓகே அப்ப இது மாரி எதாதுன்னா காஃபி தானா காஃபி லவ்வரா நீங்க
எல்லாமே குடிக்குவ காஃபி பூஸ்டு ஆர்லிக்ஸு
ம்
எங்க வீட்லல்லா லைன்டேட்ஸ் சிரப்
அதுவு நல்லதுதா குட்டு நானு அது குட்ச்சிருக்க ஆனா அது குடிச்ச எனக்கு வெயிட் போட்ற மாரி ஒரு ஃபீலிங் வெயிட் ஏற்ர மாரி இருந்துச்சு அதனால அதோட விட்டுட்ட
ஆ நல்லா இருக்கு லைன்டேட் சிரப்
ஆ நல்லா இருக்கும் அனா நானு அதை ட்ரை ட்ரை பண்ணிருக்க ஆனா எனக்கு அது குட்ச்சி கொஞ்சம நல்ல வெய்ட் ஏறுச்சு அச்சச்சோ அப்டின்னு அத ஸ்டாப் பண்ணிட்ட உங்களுக்கு அப்டி எதுவு ஃபில் பண்லையா லைன்டேட் சிரப் குடிச்சுட்டு
ம்ஹு இல்லக்கா
ம் நல்லது ஆனா லைன்டேட் சிரப்
சரி ஏதோ ஹெல்த் டிரிங்கறாங்கன் குட்சர்ர
கரெக்ட்டு தா கரெக்டு தா
இல்ல பாலுக்கே மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் ஆகுது
ஆய்டுந்தா பால் நல்லது தான கால்சியம்
மாட்டு பால் தனியா அவுங்க கிட்ட லோக்கல்ல பேக்கெட்ல வாங்கனாலு அதே ரேட் தா
மாட்டுப்பால்லா கெடைக்குதா உங்க ஊர்ல
இங்க ஊரே கிராமப்புறந்தா
ஓகே
அங்க போய் மாடுயில்லனா
ம்க்கு எப்டி அவுங்கல்லா பால் கறந்து இப்டி வீட்டுக்கு தா குடுப்பாங்களா என்ன செய்வாங்க
ம் இது சொசைட்டிக்கு ஊத்துவாங்க
சொசைட்டினா
சொசைட்டினா இப்போ பால் சொசைட்டிருக்குல்லிங்ளா இப்போ நெறையா கம்பெனிஸ் அவங்கலா இவங்க கிட்ட வந்து பால் வாங்கிட்டு போவாங்க
ஓகே ஓகே ஆ ஆ
ஆ ஒரு லிட்டருக்கு முப்பதுருவா நாப்போருவா அப்டின்னு சொல்ட்டு ஒரு நாளைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுவா எரநூறுவா பாத்தாங்க ஒரு எடுத்துக்குனாங்ன்னா
ம்
பெ த்ரீ லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ்க் மேல
ம்
ஒரு வாரத்துக்கு அவுங்க வந்து அஞ்சாயிருவா மூணாயிரூபா சம்பாரிக்கலா
வெரி நைஸ் சூப்பர் ம்
அது மாடு வளத்துறதுன்னா நம்மளுக்கு என்ன ஒரு இதுனாக்கா
ம்
ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு பூசா மூட்ட ஒர தௌசண் ஃபைவ் கன்ட்ரட் வச்சுகோங்க
ஓகே
மீதி நம்மளுக் ப்ராஃபிட் மீதி வந்து அந்த மாட்டோட பராமரிப்பு கரெக்டா அவ்ங்க மெயின்டென் பண்ணு
புரிது
அந்த மாரி பராமரிச்சா நாம ப்ராஃபிட் பாக்கலா
ஆனா நமக்கு அதுக்கு ஹெவி லோ ஒர்க் லோடாருக்குல்ல அத கிளீன் பண்ணணு அதுக்கு சாப்பாடு வைக்கணு
ம் சில பேரு அத எடுத்துட்டு போய் வாசலுக் சாணிகூட போடுறாங்க எல்லாமே யூஸ்தா அது என்ன எடுத்து இந்த பக்கொ தூக்கி விசாட்டா போயிடுது அது பாட்டுக்கு
ம் அ மாடக்குளிப்பாட்றது அதுக் கரெக்டா சாப்பாடு வச்சு அதுக் சாப்பாடு அந்த புல்லுல்லா கெடைக்கலன்னா கஷ்டோல்ல அது சாவி நம்ப கூட்டிட்டு வந்து வச்சு அதுக்கு சாப்பாடு போட்லனா
ம் அதா நாங்க சொன்னதுங்களே இந்த மாரி சிட்டினா கொஞ்சொ ரிஸ்க்கு வில்லேஜ்னா எங்யோ எடத்துல புல்லு வளந்துக்கு அது பாட்டுக்கு மேஞ்சிட்டு வந்துட்டு மத்தியானொ இது பூசா மூட்ட தண்ணீ காட்னா
ம் ம் ஒங்க வீட்ல மாடுருக்கா
ம் ம் எங்ககிட்ட எடமேல்ல
ம்
அந் மாடெல்லா வாங்கினு
சேரி சேரி
ஆனா பீஸ்ஃபுல்லான இது யாரையு நம்ம யாரையு கேக்க மாட்டாங்க நம்மளுக்கு நாமேதா
நமக்கு நம்பளே ராஜா நமக்கு நம்பளே ராணி ம்
ஆரம்பத்துல ஆனா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி
யாருக்கு மாட்டுக்கு
மாட்டு
ம்
ஒர்க் லோடு பக்கத்துல்லயே எல்லாமே இருந்ச்சுன்னா
எனக் எனக்கு இது மாரி மாட விட கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி அதெல்லா வளக்கணுனு ஆச ஆனா இருக்குற ஒர்க்குல ம் என மாடு வேணா கண்ணுக்குட்டி வேணு அப்புறோ அதே போல ஆடு வேணா ஆட்டுக்குட்டி வேணு அதெல்லா தூக்கி வச்சு கொஞ்ச நல்லா இருக்கு
பட் அத வச்சுட்டு நாம எதுவு ப்ராஃபிட் எதுவு பாக்க முடியாது
ப்ராஃபிட்டுக்காக சொல்லல எனக்கு புடிக்கு நம்மளுக் சில விஷயங்கள் புடிக்குல்லயா அப்படி ஆ அது மாரி வெளாட ஓடயாட குட்டியா இருந்தா புடிக்கு
ம்
ஆனா இருக்கிற ஆபீஸ் வொர்கஸ் ஸ்கூல் ஒர்க்குல அதெலா பாவோ அத ஏ கூட வச்சுக்கிட்டு அதுக்கு நா சோறு போடலனா பாவோ அது
ம் ம் நீங்களு படிக்ணு அதுக்கு வேற படிக்க சொல்லிதர்ணு
ஆமா ஓ மாட்டுக்குல்லா உங்க ஊர்ல படிக்க சொல்லி தருவீங்களா
ஆ
அ
ஆமா அது சொன்னா கேக்கு இங்க வாமானா வந் ஒக்காரு அங்க போகாதன்னா போகாது
மாடு சொல்றீங்ளா
ஆமா கா ரியலா அவங்க எல்லா சொன்னா கேக்குவாங்க
ம்
சொல்ல போனா மனுஷன் சொல்லப்போன்னா மனுஷன்னா இருக்கிறத விட அந்த மாரி அஞ்சறிவு ஜீவன் வந்து சொன்னா கேக்குவாங்க அங்க போகாதமா வாமானா வரு
இல்ல அதுவு உண்டு இப்ப எ தங்கச்சி வீட்ல குட அந்த இது நம்மளுக்கு போலீஸ் ட்ரைனிங்குலா ஒரு டாக் இருக்குல்ல
ஆ லேப்
டாகோடு லேப் இல்ல லேப் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு அது இல்ல
லாப்பு போற்றாங்க போலீஸ் டிரைனிங்கி
இன்னொன்னு பிளாக் கலர்ல இருக்குல்ல
ஆ ஆ டாபரா
டாபரா இருக்கு அது எனக்கு அத கரெக்டான ப்ரீடு தெரியல
ம்
வச்சிருக்கா அதுக்கு பேரு டைகர்னு வச்சு வச்சிருக்கா இப்பதா தங்கச்சி ரீசெண்டா வீடு குடிப்போனா புது வீடு
ஆஹ
அங்கெல்லா இன்னு ஆள் நடமாட்டம் இல்ல அப்படிங்கறதுனால இப்ப அவளோட காவலுக்கு அவள பாத்துக்கறதுக்கு ஒரு குட்டி டாகு னக் அதோட பிரீட் தெர்ல ஆனா டாக் டிரைன் அ அந்த போலீஸ் ட்ரைனிங்லெல்லா அந்த டாக் நிறையா பாத்துருக்கே சினிமால அதெல்ல வரு ஆ குட்டியா எனக் அந்த குட்டியா பாக்கவே ஆசையா இருக்கு செ எனக் ஒரு நாய் குட்டி இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆனா என்னால பாத்துக்க முடியுமான்னு யோஸ்ச்சா அது ஒரு கொஷ்டின் மார்க் தா
அதா வீட்லயே ஒரு குட்டி வச்சுண்ருகிங்களே
என்ன குட்டி வச்சிருக்கே
குட்டி பாப்பா
ஆ அப்ப அது ரெண்டு குட்டின் சொல்லணு எனக் மூணு குட்டின் சொல்லணு மூணு குட்டிஸ வச்சு நா பாத்துக்கற அப்டிதா இருக்கு எனக்கு வீட்ல
அப்ப ஒன்னும் உங்களுக்கு குட்டி வச்சு
ஆமா ஆமா உண்மையாவே எனக்கு எ ஹஸ்பண்டே எனக்கு ஒரு குட்டி மாரி தா பாத்துக்கணு மூணு குட்டிஸ் எனக்கு ம் அப்புறம் உங்க லைஃப்லா எப்டி போயிட்டுருக்கு
ம் நல்லா போதுங்க்கா
காலேஜ் முடிச்சுட்டு என்ன பிளான் பண்ணிட்டுருக்கீங்க
அதுவா பிளான் பண்ணுது அதுவ போறோ நம்மளா போறோ
ம் ம்
நம்ம லைஃப்ல இப்ப உங்களுக் இது அந்த மாரி நடந்துருக்கா தெரில நாம டிசைடு பண்றது மீறிதா எல்லாமே நடக்கணு
அதுய் அது வந்து நமக்கு கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதா நடக்கு சொல்லுவாங்க ஏதால் நமக்குன்னு ஒரு பிளான்ருக்கணுல்ல
ஏ பிளான் இருந்தாலு அது எக்ஸிக்யூட் ஆகறதில்லக்கா
ம்
அதா ஃபேக்ட்டு
சேரி பரவாயில்ல இப்ப சொல்லுங்க பாப்போ இப்ப அக்கா கிட்ட சொல்றீங்க நடக்குதான்னு பாப்போம்ல நானு சேந்திருந்து பாப்பேல்ல
ஆ பிளான்னா இப்போதிக்கு ஒண்ணு இல்லக்கா பண்லா பண்லா ஒரு டைரி போட்டு எழுதலா
டைரி போட்டு எழுதுற அளவுக்குலா ஒண்ணு இல்ல ரெண்டு நிமிஷோ சொல்லுங்கன்னு தா சொல்ற
ரெண்டு நிம்ஷோ
ம்
ஆ ஒரு சென்டன்ல ஜாபு ஆனா கடைச வரைக்கு யாருகிட்டையு கை கட்டியே வேல செய்யக்கூடாது என்ன யாரும் மெரட்டக்கூடாதுன்ற மாரி இப்போ நா ஐ டி படிக்கிறனா கூட ஒரு டூ இயர்ஸ்சு என்னோட ஹார்டு ஒர்க்குல எல்லா ஒர்க்கு செஞ்சு எப்டினு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க
ஓ செம பிளான் பெருசாதா இருக்கு உங்க விஷன் வந்து நல்ல பெருசாதா இருக்கு குட்
ஏன்னா நாம கடைசி வரைக்கு அவுங்ககிட்ட ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ் ஓகே பட் லாஸ்ட்டு வரைக்கு ஒருத்தர்கிட்ட கை கட்டிட்டு இருக்கனுன்னா வேளைக்கு ஆவா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி
ம் ம் நல்ல பிளான் தா நல்ல விஷன் தா ஆனா பிஸ்னஸ்ங்கம் போது ஆ பிஸ்னஸ் ங்கும் போது பேக்ரவுண்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனு நீங்க சொல்ற மாரி அந்த டூ இயர்ஸ் இயர்னிங் போதுமானு யோசிக்கணு மென்ட்டல் ப்ரஷர் ஜாஸ்தியா இருக்கு
மென்ட்டல் பிரஷரோட ஹார்டு ஒர்க் பண்ணிட்டு நம்ம கரெக்ட் டா இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு யாருகிட்ட சொல்லி நம்ம கஷ்டத்த போக்கணுமோ அவுங்ககிட்ட சொல்லி போக்கி
அ ஓ அப்டி உங்க கஷ்டத்த சொல்றதுக்குலா ஆள் இருக்காங்களா
ஆ மேல பெரியவர் இருக்கிறாரு சொல்றதுக்கு ஆள் இருக்குறாங்கோ அக்கா இருக்குறாங்க
ம்
அதா போய்கிடலா ரொம்ப பெரியவர்
கடவுள சொல்றீங்க ஆ இதுவே சூப்பர் அப்பறென்ன உங்ளுக் கடவுள் தொன இருக்கும் போது அப்பறு நீங்க எப்டி சொல்றீங்க நீங்க நெனைக்றததுலா நடக்கறதில்லன்னு
இப்ப லைஃப் கூட அவர் இருக்குனாலதா ஓடுது
அது உண்ம நமக்கு மேல ஒரு பவர் இருக்கிறதுனாலதா லைஃப் ஓடுது
சூப்பர்ஷிஷியஸ் பவர் நீங்க பிலீவ் பண்றீங்ளா நா பிலீவ் பண்ற
கண்டிப்பா ஏம்பா நானு அதேதா சொல்லுவே என் லைஃப்லயு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுனாலதா என் லைஃப் ஓடிக்கிட்ருக்கு
ஆன்க்கா
ம் ம் சரி தம்பி உங்ளோட ஸ்டாட்டப் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆல் த பெஸ் நானு இன்னம கடவுள் கிட்ட பிரேய்ர் பண்ணிக்கிற தம்பியோட ஆசப்படி எல்லா செய்ங்கன் சொல்லி ம் செரி சாப்பிடுங்க